கேட்குதா ப்ரோ
ஆ கேட்குது சொல்லுங்க என்ன சொல்லினிங்க புரில
அதா இப்போ இப்ப நீங்க இந்த குரூப்ல உட்காந்து இது இந்த ப்ராஜெக்ட் பண்றீங்க இல்லையா இதுலயே அந்த குரூப்ல வந்து அடுத்த ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டீங்களா
அப்டிங்ளா தெரியலையே அ தெரியல அ நா இப்போ தந்த மெடிக்கல் விஷயமா பிஸியாவே இருக்கிறதுனால எதயுமே நா கேர் பண்ணவே இல்ல எதுவுமே பாக்கவு முடியல என்னால நா ஆக்சுவலா சொல்ல போனா வேற யார்டயு பேஸ்னதே கிடையாது நா வந்துட்டு உ
ஆ சேரி சேரி சேரி சேரி சேரி அத்தா சொல்ற இன் கேஸ் இப்ப நீங்க வந்து ஒர்கு போகாம வீட்ல தா இருக்க போறீங்க இது பண் சும்மா வீட்லயே இருக்க போர் அடிக்குனா இந்த மாரி ஒர்க்கு வந்து நீங்க வெளிய எங்க போ தேவயில்ல வீட்ல இருந்தே உட்காந்து லேப் இருந்தாபோது போன் இருந்தா போது அதுலயே பண்லா மாசோ ஒரு பத் து பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வந்துரு இல்லையா
எனா ஆமா எனக்கு இந்த பிசியோ பண்றதுக்கு எனக்கு தேவப்படு
ஆமா அதுக்காக சொன்னே இன்கேஸ் நீங்க வேலை போய்ட்டு வந்தாலு அது ஒரு இன்கம் தா பெருசாவர்லனா கூட அட்லீஸ்ட்டு உங்களுக்கு செலவு க்குனு ஒரு அமௌண்ட் ஒரு அஞ்சு பத்து ரூபா வர்ணும்னா இது இந்த குருப்ல மாசோ மாசோ ப்ராஜெக்ட்டு வந்துரு அந்த சிக்ஸ் மந்த்க்கு அப்றோ திருப்பி நீங்க வேல கண்டின்யூ பண்ணிகலா சிக்ஸ் லீவ் வுட்டாங்களா குடுப்பாங்களா ஆபீஸ்ல
ஆ ஆபீஸ்ல நா பேசிட்டே ஆக்சுவலா நா இப்ப நா ஆக்சுவலா சொல்லப் போனா ஒரு ஒன் மந்த்து தா வந்துட்டு நா சொல்லிருந்தே இப்போத அப்டியே எங்க ஓனர்ட்ட நேத்து எங்க எம் டி ட்ட பேசி கொஞ்சோ அப்டியே எக்ஸ்டென்ட் பண்ணி கேட்ருக்குற மாரி சொல்லிருக்கே விஷயத்த
செர் செரி
எனா அடுத்த எல்லா நா ம் அட்லீஸ்ட் நா ஆஃபீஸ் போறதுக்கே எப்டினாலு மூனு மாசத்துலந்து நாலு மாசோ ஆயிடு மூனு மாசோமாது கம்ப்ளீட் ஆயிடு
அதா ஏனா நீங்கோ அது ஃபுல் ரெகவர் ஆகணு அதுக்கப்பறமா டிராவல் பண்ணு அதெல்லா இருக்கு இல்லியா அதா கேட்டே சோ அது வரைக்கு நீங்க வீட்ல அதா அந்த த்ரீ மந்த்ஸ் ஒர்க் ப வெளி இந்த வெளிய எங்கும் போக முடியாதுனால இப்ப வீட்ல இருந்து இந்த இந்த மாரி ப ஒர்க் எதா ஒன்னு இருக்கும்ல அத பண்லா அதுக்காச்சு
சேரி சேரி ஓகே ஓகே ஓகே
அந்த குரூப்ல பாருங்க அ டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு நேம் குடுத்தா அவங்க நேம் குடுக்கணு லிஸ்ட் குரூப்ல போட்டுருப்பாங்க பாருங்க எதோ ஒரு குரூப்ல அத குடுத்து அங் ஜாயின் பண்ணிகுங்க அவ் அ இந்த பழைய இதெல்ல கே இதெல்லா உங்களுக்கு என்ன இந்த மகாபாரதொ இந்த இதெல்ல கதல்லா எதான்னு தெரியுமா உங்களுக்கு எதான்
இல்ல எனக்கு அத பத்திலா ஒரு ஐடியாவுமே கெடையாது
நானு அது பாத்து தமிழ்ல கேக்கலா ஆமா படத்துல பாத்தா படோ எடுகறாங்க அது எதோ ஒரு மாரி எடுத்து வச்சுருக்காங்க ஒன்னும் புரியமாட்டிங்குது
நா அதெல்லா படத்துல கூட பாத்தது கெடயாது ஆக்சுவலா அதுலா நா படத்துல கூட நா ஆக்சுவலா பாத்தெ கெடையாது
ப எ படோனா என்னன்ன மாரி படொ பாப்பீங்க ஐ மீன் தமிழ் படொ இ ஹாலிவுட் படொ இங்கிலீஷ் படொ எல்லா பாப்பீங்ளா இல்ல வெறு தமிழ் மட்டுந்தானா
ப பாய் எனக்கு வந்து படம் பாக்கறதே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் நாலா சினிமா போறதே ரொம்ப ரேரு அத வீட்ல உக்காந்து பாக்குன்னாலு ரேரு ஆ திடிர்னு சொல்வாங்க தெரியுமா சில படங்கள் வந்து தமிழ் படத்துலயு சரி இங்கிலீஷ் படத்துலயு சரி சில படங்கள் ஹைப் குடுக்கு தெரியுமா இந்த மாரி படங்கள் கொஞ்சொ நல்லாருக்கு மக்கள் மத்தில ஆ ரொம்ப பேசுவாங்க தெரியுமா இந்த படோ நல்லாருக்கு குட் ஃபீ ஃபீல் குட்டா இருக்கு அப்டின்ற மாரி சொல்லுவாங்கல சோ அந்த மாரி படங்கள் வந்து போய் பாப்பே அப்றோ அதுவு படத்துலல்ல ஓ டி டி ல வரும்போது பாத்துக்குறது
செரி ஃபேமிலிய கூட்டிட்டு போ கடைசியா படத்துக்கு போனீங்
இல்ல நா இப்போ ஆக்சுவலா எ பைய பைய வந்து ரொம்ப விருப்பட்டுட்டுருந்தா அந்த கருப்புன்னு ஒரு படொ வந்துச்சுல்ல
ஆமாமா
அந்த படத்துக்கு போணுன்னு ரொம்ப விருப்பட்டுட்ருந்தா கடைசில பாத்தா அவனுக்கு டூ டேஸ்ல ஸ்கூல் நா கூல் அதாவ்து எங்க ஊர் தேட்டர்ல வந்துட்டு படொ போட்ருக்காங்க பட் ஆனா வந்துட்டு என்னன்னு பாத்தன்னா தேட்டர்ல ஒரு டிக்கெட் கூட புக் ஆக மாட்டேக்கு அவெ டெய்லி என்ன பண்றாங்க கேன்சல் பண்ணிறாங்க ஷோவ கேன்சல் பண்ணிறாங்க
ஏ ஆபா ஆளுங்க வர்லனா கம்மி பண்ணிருவாங்க
ஆமா ஒரு ஒ அட்லீஸ்ட் ஒரு இருவது டிக்கெட் புக் ஆனாதானே ஷோவே நடக்கு அங்க ஷோவே நடக் குறதுக்கு ஒன்னுமே இல்ல எதுமே எல்லா டிக்கெட்டு பு புக்கிங் ஆகாம இருந்துச்சி அப்பறோ டூ டேஸா கேட்டுட்டே இருந்தா கடசில பாத்தா அவனுக் ஸ்கூல் ஆரம்பிச்சுருச்சு போயிட்டாரு இன்னொரு விஷய நல்ல விஷய என்னனா அவ அந்த படத்த போன வெள்ளிக்கிழமயே வந்ட்டு ஒ டி டி ல இறக்கிட்டாங்க அமேசான்ல ஆமா சோ அதனால அவருக்கு அமேசான்ல போட்டு காம்ச்சுட்ருக்காங்க இந்த படத்த ஆமா அதுக்கப்பற அதுக்கு முன்னாடி ந
இங்க ஏ அதுக்குன் ஃபோன்ட்டு
ஆ அது என்னோடது கெடையாது நம்மளோட நம்மளோட கசினோடது கசின் எல்லாத்தயு வச்சிருக்காரு அவர்டருந்து அக்கவுண்ட் வாங்கி வச்சிருக்க நம்ம அது ஒரு இதுல ரெண்டு மூணு இது கனெக்க்ஷன் பண்ணிக்கலால.
ஒரு ஐடில வேல பாக்குறவங்க, இந்த ஐடிக்கு வேற எதுலு பாக்குறவங்க கூட ஓகே தா பண்ண முக்கிய இருந்து ஒரு ஐநூறுவா வந்து தனியா ஒதிக்கிர்றாங்க இந்தய
ஆமா அவரு வந்து சொன்னல, என்னோட கசின் ஆ கசின் ஒர்க் பண்றார் சொன்னல அச்செஞ்ஜர்ல
ஆமா
அவரு தா வச்சிருக்காரு எல்லாத்தயுமே. அவர்ட்ட இருந்து நாங்க கடன் வாங்கிறது. ஏண்ட ஒன் ஏண்ட ஒன்னு மே கெடையாது. ஓ டி டி எதுவுமே கெடையாது.
எனக்கு அங்க உக்காந்துட்டு போரடிக்கு தெ
ஆமா அய்னா அவரு வீட்ல அவரு ஒரு சும் உம்னா உங்கள மாரி. வீட்லயே உக்காந்து வேல பாப்பாரு அவருக்கு வீட் ல இந்த கம்பெனி ஆபீஸ்ல இருந்து நெட்டு குடுத்துட்டாங்க. எல்லாமே குடுத்துட்டாங்க. இவர் ஓடிடி எல்லா மொதற் கொண்டு வாங்கி வச்சிருக்காரு.
ஓ டி டி என்னமோ நம்ம வாங்கிட்டோ அவங்க வேற எதுக்கோ குடுத்தாங்க நம்ம எதுக்கோ யூஸ் பண்றோ
அதேதா அதேதா இப்ப அவர்ட்ட இருந்து நா வந்து கடன் வாங்கிட்ட அவ்ளோதா ஒரு ஒரு கனக்க்ஷன் அப்டியே நா எடுத்துக்கிட்ட அவ்ளோதா அமேசானு நெட்பிளிக்ஸு ஆ ஜியோ ஹாட்ஸ்டாரு எல்லாத்தயு நா அதுல அப்டியே அவர்ட்ட இருந்து ஒரு இது வாங்கி கிட்ட ஆமா
இப்ப நீங்க படம் வந்து யாரு, நல்லா எழுதி, படம் பாக்க எதுமே ஃபுல்லா ஆக்க்ஷன் படமா இல்ல, டிவில போட்ட தா
நம்ம ஹாரர் மூவிஸ்லா இருக்குல்ல, அதெல்லா கொஞ்சோ தேடி பாப்ப இந்த சயின்ஸ் ஃபிக்க்ஷன் பட அதெல்லா பாப்பே. அதெல்லா புடிக்கு மித்தபடி நம்ம தமிழ் படனா ரீசன்டா என்ன பட பாத் அப்படின்னா கருப்பு தா. இப்போ அமேசான்ல ரிலீஸ் ஆச்சு கருப் போ போயு ஃப்ரைடே தா பாத்த அ அதுக்கப் அப்றோ வந்துட்டு அ அவ் என்ன பட பாத்தேனே ஞாபக இல்ல அந்தளவுக்கு பழைய படங்கள் ஆ இது ரீசன்டா எல்லாருக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சிலவோ உடும ஆ நெட்ல வந்து வந்துடுச்சு அப்படின் சொல்லி ஒரு பட பேர் சொன்னாங்கல்ல. ஆமா அந்த படத்தை கூட எனக்கு பாக்க தோணல, ஆக்சுவலா.
அ அது வந்து தெலுங்கு படம், அதே ட்ரைலர் பாத்த ஒனே எங்களுக்கு வந்து ஆமா ட்ரைலர் பாத்த ஒனே அது ஷாக் ஆயிச்சு.
செரி செரி செரி எனக்கு அந்த படத்தையே பாக்க புடிக்கல. அதுக்கப்பற பாத்தீங்னா, இது பாத்தே ரீசன்டா நானு துரந்தர், துரந்தர் டூ பாத்தேன் ரிவென்ச்சு.
சேர் சேரி
ஆமா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துருந்தே. எல்லா அந்த ஓடி டிலதா சோ ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துருந்தே, நெட் ஃப்ளிக்ஸ்ல. செகண்ட் பார்ட் வந்துட் டு ஜியோ ஹாட் ஸ்டார் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதையு பாத்தே. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லாருந்துச்சு. ஆம்மா துரேந்தர்
ஆமா நா இ இப்ப வந்தது மட்டும்தா நா எனக் தெரியு. துரேந்தர் டூன்றதே தெரியு அப்போதா. துரேந்தர் ஒண்ணு எங்க வந்ததுன்னு தெரியாது எனக்கு
ஒன்னு சூப்பரா இருக்கு
அது இது அது ஃபுல்லா அதுஃபுல்லா, இப்ப யூடியூப் ஃபுல்லா அது எல்லா ப இதுக்கு அதுக்கு அந்த ஷாட்ஸுக்கெல்லா அதா சாங்குதா போட்டு வச்சிருக்காங்க எல்லா ஃபுல்லா ஹைப் ஏத்தி வச்சிருக்காங்க.
அதே மாரி அப்டிதா அந்த ஒன் ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தா, செகண்ட் பார்ட்க்கு ஒரு ஹைப் ஆட்டோமேட்டிக்கா வந்துரு.
ஆனா சில பேரோட ஃபஸ்ட் பார்ட் நல்லாருக்கு சில படத்துல செகண்ட் பார்ட்ல சொதப்பி வச்சிருப்பாங்க இத்தன வருஷ வெயிட் பண்ணி சொதப்பி வச்சிருப்பாங்க ஆ அதெல்லா ஏகப்பட்டது ஏகப்பட்டது இருக்கு தஸ் தாஸ் நம்ளுக்கு தெரியுல்ல சேம் இதா ஃபெமிலியரான படம் சிங்கம் சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீனு எத்தன வந்துச்சு
ஆமா ஆமா பட் அந்த படல்லா ஓடிச்சே ஓரளவுக்கு இல்ல ஆனா அந்த படங்கள்லா ஒரு வேளைக்கு ஓடிச்சே ம்
கதை இப்ப பொறுத்து நீங்க கம்பேர் பண்ணணு
இல்ல அந்த மாரி டிசாஸ்டரான படங்கள்ல நெறைய இருக்கு அஜித்தோட ஒரு பட வந்துச்சு பாத்தீங்களா பில்லா வந்துச்சு அது நல்லா ஓடி ச்சி பில்லா டூ வந்துச்சு அப்ற ஓடல
அது அத விடுங்க இப்ப ரீசன்டா வன்ச்சே அதுவு ஓடல
எது
அந்த ஒ இப்போ அது ஒரு ரவுடி கேட் இதுல வன்ச்சுல இந்த ஒரு கேங்ஸ்டெர்
கேங்கஸ்டர் படம்மா அவரு நெறைய கேங்கஸ்டர் படம்தா நடிக்கிறாரு
அதா அந்த த்ரிஷாவு அவுங்களு இருக்கிற மாரி ஒரு வன்ச்சுல ஒரு பட இப்ப ரீசண்டா கடைசியா அதா வந்தது. அதுல அதுமே ரொம்ப சொதுப்பிடுச்சு பெருசா ஓட்ல.
சரிங்க ப்ரோ
பெரிய பெரிய ஆளா வந்து இப்ப மு யாருது பெருசா வர்ல ஆ அது எல்லா கததா இப்ப சூர்யாது கூடதா அந்த கருப்பு கொஞ்ச அளவ கத முடிஞ்ச்சு பாக்குறதுக்கு நல்லாருந்ச்சு
ஆனா அது பாத்தீங்கன்னா நல்லா உத்து பாத்தீங்னா தெரியு நெறைய விஷ்ய எனக்கா வந்து அவரோர படத்தயே அவரே எடுத்திருப்பாரு மூக்குத்தி அம்மனோட அ நெறைய விஷ்ய அப்டியே அது ஒத்து போகு ஒரு அதுல வந்து ஒரு ஹீரோயின் வந்து அம் சாமி இதுல ஹீரோ சாமியா இருப்பாரு
அ இது ஹீரோ வந்து சாமியா இருக்கிறது க க கடைசி வரைக்கு தெரியாது ஒரு ரியல் கேரக்ரா இருக்குன்தா நெனச்சே ட்ரைலர் பாக்குற வரைக்கு ஆனா உள்ள போறப்ப சப்ரைஸு அது கடவுளா
ஆமா அதே மாரி நெறைய விஷய நெறையா இதா இருக்கு ம்
அந்த பேக்ரவுண்ட் அது தேட்டர்ல பாத்தாதா நல்லாந்துக்கு இங்க நம்ம என்னதா பாத்தாலு அந்த பேக்ரவுண்டு சவுன்டுக்கு கரெட்டா இருக்காது தேட்டர்ல பாக்கும்போது அந்த கருப்பு சவுண்டு சாங்கு வரு
இல தமிழ்நாட்ல பாத்தீங்கன்னா நெறைய பேர் அந்த படத்த பாத்துட்டு தேட்டர்லயே சாமிலா ஆடுனாங்க அந்த படத்த பாத்து து நெறையா வந்து
ஆமா ஆமா ஆமா ஆமா சொல்றாங்க அதா அப்டின்னு அப்டின்னு நா கேள்விப்பட்ட நெறைய பேரு சாமி வந்துடுச்சுன்றாங்க அதெல்லா எப்டி உண்மையாவா என்னன்
எ ஃப்ரெண்டுல்லா ஒரு ஒரு பைய இருக்காப்புல ஃப்ரெண்ட்டு இருக்காப்புல சொந்த ஊர்ல அவரு பாத்தீங்கன்னா அவரு கருப் பு‌ கருப்பசாமி வந்து அவங்க கோயில் கட்டி வச்சிருக்காங்க அதனால அந்த அவரு படத்துக்கு போய்கிட்டே இருக்காரு வீக்லி ஒன்ஸ் படத்துக்கு போயிருவாரு தண்ணி சார் அந்த லீவ் அன்னைக்கி லீவ் அன்னைக்கி படத்துக்கு போய்ருவாரு படத்துக்கு போய்ட்டு டெய்லி வந்து ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாரு
அது இந்த படத்து கிட்டதட்ட எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட்டஸ் வச்சி அஜ்ஜா டைம் போயிட்டு இருக்க ஏழாது டைம் போயீட்டு இருக்க
அதா அதா அதா அதா எல்லாரு அவ்வளோ தூரோ அவர் வந்து அந்த கருப்பசாமி கோயில் வச்சிருக்காரு அவர் கருப்பசாமி ரொம்ப பயங்கரமான ஃபேன் அவரு அதனால அவர் என்ன பண்றாரு படம் விட்டனால்ல இருந்து ஒன்ஸ்ஸகைன் ஒன்ஸ் செகெண் ஒன் செகெண் பார் கருப்பு அப்டி சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுகிட்டே இருக்காரு வார வாரோ இந்த வாரோந் தா வைக்க மாட்டாரு ஏன்னா அது ஓட்டிட்டிலே வந்துருச்சி தேட்டர்ல ஓடாது எப்டியு எனக்கு தெரிஞ்சி இந்த வாரந்தா வைக்க மாட்டார் நெனைக்கிற அவரு எல்லா வாரமு போயிடுவாரு கருப்பசாமியோட பெரிய ஃபேனு அவரு
ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் படோ ஒரு பத்து பத்துக்கு மேல ரிலீஸ் ஆகுது பட் ஆனா அந்த பத்துல ஏதோ ஒண்ணு மட்டுதா நிக்குது ப மத்த எல்லாமே போய்டுது வேஸ்ட்டா அந்த அளவுக்கு படோ தமிழ் படோ எல்லா எங்கயோ போய்ட்டு இருக் ஆனா
நாலா இந்த ஓடிடி வந்ததுக்கு அப்புறோ தா நெறைய படங்கள்ல பாத்துருக்க அதுக்கு முன்னாடிலா பாத்தீன்னா ரொம்ப ரேர் ரொம்ப ரேர்ரா தா இருக் கு படங்கள்ல்லா
ஆமா வெப் சீரிஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு அதுக்கப்புமா தா இப்ப அதிகம் வெப் சிரீஸ் எல்லா
இந்தா இந்த க அது பாத்தீங்கனா இந்த வெப் சீரிஸ்லா நெறைய சொல்லுவாங்க தெரிமா வெப்சீரிஸ்லா எல்லாரு நெறைய பேர் விரும்பி பாப்பாங்க பட் எனக்கு அது பாக்குறது என்னன் தெர்ல சில இந்த க்ரைம் ஸ்டோரி அந்த வெப் சீீரீஸ்ல இந்த கீரைம் ஸ்டோரிலா வரும் பாருங்க அந்த மாரி சில டீட்டைல்ஸ்ச நானு விரும்பி பாக்குறது
ஏனா படோனா வெறு மூணு மணி நேரத்துல முடிஞ்சிருது ஹட்சீரிஸ்னா சிலதுல கட் டின்யூ ஆ சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீ போகு நல்லா இருக்கு ஆமா அப்ப ஒவ்வொரு இருவத்தி மூணு நிமிஷத்துக்கு வந்து
ம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கு இந்த க்ரைம் ஸ்டோரி ஆ ஆ இல்லன்ன நம்ம அகேன் கால் பண்ற டூ மினிட்ஸ்ல கால் பண்றன்ன ஒரே ஒரு இம்பார்டண்ட் கால் இருக்கு அவங்கட்ட சொல்லிட்டு வந்துர ஒரு விசயத்த சொல்லிட்டு நா மறுபடியு டூ மினிட்ஸ்க்குள்ள கால் பண்ணிடுற ஓகே ஓகே ஆ